அலோ
ம் சொல்றா இப்ப என்னடா பண்ணிட்ருக்க
இப்ப தா மேச்சு பதினெட்டு ஓவருக்கு நூத்தி இருவத்தஞ்சுக்கு ஆறு விக்கெட்ரா செரியா பத்தொம்போது பதினெட்டாவது ஓவர்க்கு போட்ருக்கானுங்கடா
ம்ம்
பத்தொம்பதாவது ஓவர் போட்ருக்கானுங்கடா இன்னு ரெண்டு ஓவர்ருக்குடா ரெண்டு ஓவர்ல ஒரு இருவது ரன் வந்தாலுங்கூட டிஃபெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு இல்லனா சான் ஸு இல்ல ஓவர் டென்னா அடிக்கறா ஃபோரு போகுமா ஃபோரு போய்ர்ச்சு டா ஓவர் டைம் ஃபோர் அடுச்சிருக்கா
ம்
நூத்தி இருவத் ஒம்போதுக்கு ஆறு ஓவர் டென்தா இப்ப அடுச்சி ஆடனு வேற வழி இல்ல
வேற யார் பேட்ஸ் குனு இல்ல
ம் ம் அவ்ளோதா இதுக்கு மேல பேட்டிங்கு இல்ல இன்னு ரெண்டு ஓவர் தா இருக்கு எவ்ளோ அடிக்க முடியுமோ அடிக்க வேண்டியதுதா கில்லு ஸ்ரேயா இது ஸ்ரே யாரு ஆஹா இசான் கிசான் இல்லடா சுதாகர் சுதாகர்னு சுதர்ஷன் சாய் சுதர்ஷனு அப்பறோ அது பேட்டிங் இருக்குடா கொஞ்சோ பேட்டிங் இருக்கு கொஞ்சோ பவர் இருக்கு பேட்டிங்ல மொத நாள் அங்கயே கொஞ்சோ விளாடு போட்றா அடிச்டாண்டா கேச்சு போல தெரியிது டா மேல பறக்குது சிக்ஸுடா போடு
யாரு ஓவர் டென்னா
ம் ரெண்டு பால்ல பத்து ரன் அடிச்சிட்டா நா மூணு பால் போட்ருக்கா அதுல ரெண்டு ஒய்டு இந்த ஓவர்லயே பாத்தீன்னா பதிமூணு ரன் வந்துருச்சி மூணு பால்ல
ஓ ஓ இவன மாரி பிளேயர்லா முன்னாடி வைக்க மாட்டானுங்க
ஓவர் டென்னு அடுச்சி பொலக்கறா பைய சூப்பர்
நெக்ஸ்ட் பால்ல
இன்ன நெக்ஸ்ட் பால் ரீப்ளேலா போட்டு போட்டு காமிச்சுட்ருக்கானுங்க எம்பத்தி நாலு மீட்ருடா
ம் ம் இப்ப டோட்லு வந்து ஒன் தேட்டிக்கு மேல பொய்ருச்சா
ஓ ஒன் தேட்டி ஃபைவ் பவர் பிளேல தான்டா நுப்பது ரன்னு தாண்டா அடுச்சிருக்கானுங்க பவர் ப்ளேலய இருவத்தெட்டுக்கு மூன்றா ஆறு ஓவர்ல பவர் ப்ளேல மட்டு ஃபர்ஸ்ட்டு ஆடோவர் ரெண்டே ரெண்டு ஃபீல்ட்ரு மட்டுதா வெளிய வச்சிக்க முடியு
இதுல பார்த்தா என்ன அர்த்தோ
ஆறு ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர்ரா பவர் பிளேனா ஓகேவா
ஓகே
ஏன்னா ரெண்டே ரெண்டு ஃபீல்ரு மட்டும்தான் ஒரு சர்க்குள் இருக்கு அந்த சர்க்குள்கு வெளியே வச்சுக்க முடியு என்ன பவர் பிளே முடிஞ்சு முடுஞ்சவொன்னே சர்க்குள்கு வெளிய நாலு ஃபீல்ட்ரு வச்சுக்கலாம்
ஓ ஓகே ஓகே
அதுதான் பவர் பிளே பவர் பிளேல ரெண்டு ஃபீல்ர வச்சிருக்கனால நமக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் ஃபோரு சிக்ஸ்ல்லா அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சவொன்னே பத்தேன்னா ஃபீல்டர்ஸ் வந்து ரெண்டு இல்ல ரெண்டு கம்மியாதான் நாலு பேர் வச்சுக்கலாம் வெளிய ஸோ அதுக்கு நம்ம கேப்பு கண்டுபிடிக்கறது டேய் பாத்தேன்னா ரெண்டு சர்க்கிள் ஆஹ் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குன்னு வை ஒரு பெரிய சர்க்குளு
ஓகே
உள்ள பாத்தேன்னா ஒரு டென் மீட்டர்ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ்லயோ ஒரு ச இன்னொரு சர்க்கிள் இருக்கும் சரியா உள்ள
சேரி
பிச்சுல இருந்து அந்த பேட்டிங் பிச்சு இருக்குல அந்த பிச்சுல இருந்து அந்த பிச்ச சரவுண்டாயி இன்னொரு ருக்கு சர்க்கிள் மாரி இருக்
ஆஹ் ஆஹ்
இவ்ளோ சிக்ஸரா
பார்ரா
சிக்ஸா ஃபோரா சரியா தெர்லயே ஃபோரு ஃபோர்ரா ஃபோர்ரா சரியா அந்த பிச்சு இருக்கும் அந்த பிச்சுக்குள்ள பாத்தேனா ஃபஸ் ஹாப்ல ஒன்போது பேர் உள்ள இருப்பானுங்க ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர்ல
ஆஹ்
அந்த ஒரு சர்க்குள்குள்ளே உள்ள ஒரு டாட்டாட்டா டாட்டாட்டா வச்சிருப்பானுக நீ அத கே மேட்ச் பிட்ச பாத்தேனா உனக்கே தெரியு அது உள்ள ஒரு சர்க்குல் மாரி இருக்கு
ஓகே ஓகே
சரியா அதுல பாத் தேனா ஒன்போது பேர் பஸ்ட் இருப்பானுங்க அத பாத்தேன்னா நீ கேப் இப்ப கண்டுபிச்சு தூக்கி அடுச்சா வெளிய பால் சீக்கிரம் போயற்லாம் சிக்சர்ஸு ஃபோர் உனக்கு அதிகமா கெடைக்கும் பவரு பிள்ள அதான் மேக் சம் யூஸ் பண்ணிக்க சொல்லுவானுங்க தெரியுமா ச் அதுனால அதான் பவர் பிளே அது முடிஞ்ச உடனே நாலு பீல்டரு வெளிய வச்சுக்குவானுங்க
உம் ஹும்
நாலு ஃபீல்ட்ரு வெளிய வச்சுட்டானுங்கன்னா நமக்கு அந்த கேப் கெடைகாதுல்ல ஃபோர் அடிக்கிறதுக்கெல்லாம்
ஆமாமா
ஃபர்ஸ்ட் இருந்த மாரி ஸ்பேஸ் இருக்காது இல்ல அதனால கேப் பிக் பண்ணி அடிக்கணு ஆமா அதே ரூல் ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர்ல இதே பாத்தினா இருபது ஓவர் மேட்ச்னா ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர் பவர் பிளே ஓகேவா ஐம்பது ஓவர் மேட்சனா ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் பவர் பிளே
ஓ ஓகே ஓகே
ம்ம் ஏ ஓவர் ரிட்டர்ன் போட்டு பொளக்குறா டா இன்ன ஒரு ஃபோர் றா
ஸ்கோர் எவ்ளோ ஒன் தர்ட்டி ஒன்
நாபத்தி மூணு ஒன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் விக்கெட்ஸ் இன்னு ஒரு பால் இருக்கு ரெண்டு ஒவர்ல இன்னொரு பால் இருக்கு எனக் தெர்ல நோ பாலுன்னு நெனைக்கிற செக் பண்றாங்கள்ல ஓவர் கம் தாண்டா மாசு ஓவர் கம் பெரிய இது டா இது எப்டி சொல்றது ஒரு ஒரு பிராஃபிட் மாரி ஐ மாரி
உஹ் ஹ்ம்
இரா நோ பாலான்னு பாக்குற ஏ நோபல் ரா ஆனா குடுக்கல குடுக்கல டா தெரில கால் லைட்டா உள்ள இருக்குன்னு நெனைக்கிற ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக் கால் வெளிய தா இருக்குது கொடுக்கலடா நோ பாலு ச ச சை
வாட் எ ஷிட்
கடைசி பால் டேய் டேய் கடைசி பால் அவுட் ஆயிட்டான்டா ஆ ஆ
ஓட்டுன
உம்
எவ்ளோ பால் எவ்ளோ ரண்ரா
ஆறு பால் பத்த ஏழு பால் பத்தொன்பது ஆ ஆறு பால் பதினெட்டு ரன் ரா
முன்னூறு ஸ்ட்ரைக் அவுட்டு
உம் தெரிலியே இன்னு ஒரு ஓவர் இருக்குடா
உஹ்ம் இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கிறது கஷ்டோ தா டா இன்னைக்கு எது ஸ்பெஷல் இல்லயாடா சிக்கன் மட்டன் உஹம் உம் எனக்கு வேர தூக்கோ தள்ளுது ஏ தெர்ல நா பேசுச கண்டுபிடிப்ப நா உளறிட்டு இருக்க
இரு இன்னொரு ஒரு ஓர் இருக்கு நின்னு அடிச்சு தூக்கிட்ட தா நல்லா இருக்கு
கைக்கூட
நீ ஏன் ஜெய்சோல் ஜெய்சோல்ங்கற
எய்ட் பால் எனக்கே ஜெய்சோல்ன்னு வராதுடா சேரிரா வுட்ரா
ஜெய்ஸ்வால் வந்து இவ ஆர் ஆர்ல இருக்கான்டா
ஆ ஜெய்ஸ்வால் சேரி வுடு ஜெய்ஸ்வால்
ருத்ராஜ் சொல்லு ருத்ராஜ்
ருத்ராஜ்
ம்
அக்கேல் ஹோசேன்
இவன வந்து சி எஸ் கே எப்டி ஃபில்டிங் பண்ண போறாணுங்ளோ
ஃபீல்டிங்ல நல்லா பண்ணுவானுங்கவை இந்த மேட்ச்
இந்த தடவ கொஞ்சோ ஸ்கோர் ரொம்பவே கம்மிடா
ம் டேய் பரவாயில்ரா நூத்தி நூத்தம்பது வர்றது கஷ்டமா தாண்டா இருஞ்ச்சு ஃபர்ஸ்ட்டு பத்து ஓவர்ல நாப்பத்தி மூணுரா அடுத்து ஒம்போது ஓவர்ல நூறு ரன் அடிச்சிருக்கானுங்கடா டென்ம்பர் ஓவர் அடிச்சிருக்கானுங்கடா மூணு ஓவர் மட்டு பாத்தேனு வை பத்து இருவத் இருவத்தோரு ரண்ட் டா போன ஓவர் மட்டு
ஒரு ஓவர்ல
ஒரு கெய்க்வால் இன்னொரு போட்டு தட்டிட்டா போடு கெய்க்வால் ஜம்முனு ஆடுறான்டா இரராடே அப்டியே மேச் பாக்குறன்டா வெயிட் பண்றா அர்சார்லா போடறான்ட எங்க அப்பா வேற படத்த போட்டு உக்காந்துடாரு நேரங்கட்ட நேரத்துல
ம் ஹு
ஏ போட்டாற்றா இது போட்டாற
ம் ஹு
இது ஒய்டா ஒய்டு மாரி தெரியுதா இல்லடா நார்மல் பால் ஒய்டு குடுக்லடா ஓ மை காட்
இன்னாட போலீஸ் நிக்குறாங்க
அ
போலீஸ் நிக்றாங்க டா
ம் ஹு புரிய்ல
போலிஸ் போலிஸ்
போலிஸ் நிப் கிறாங்ளா எதுக்கு எதுக்கு
குறும் அழச்சிட்டு போ போது நிக்கிறானுங்க சேரி சிக்கன் ரைஸ் சவுட போனு நிக்றானுங்க காசுக் கேக்குறானுங்க
ஓ இப்போ ஒரு டபுள் ஓடிட்டானுங்க
உம் உஹும்
நூத்தி நாப்பத்தொம்போதுல இருக்கானுங்க பரவால்ல ரெண்ற எடுப்பாரு பஸ்ட் ஆறு அவர்ல நால் ரன்ரா சரியா நாலு ரன் அப்பரோ அவரு
ஓகே
சிக்ஸ்டா தலைவே கெய்த்வால் தூக்கிட்ட போருங்குறா போரா சிக்ஸோடா செரியா
ஃபோரா சிக்ஸா
ஆமா ஃபோரா தெர்ல சிக்ஸுங்குற மாரிதா எனக்கே தெரியுது சிக்ஸ்தா நெனைக்கிறேன்டாங்க ஏன்னா கரெக்டா அந்த இதுலதா படுது ஃபோர்ரா ஃபோர்தா குடுத்துருக்கானுங்க பரவால்ல உம் ஸ்பின்னர குடுத்துருக்கானுங்க ஸ்பின்னர் ஓவர்ல பத்து ரன் ஆல்ரெடி வந்துருச்சு
உம்
ஃபோரு தண்டா ஃபோர் தண்டா அவெ சிக்ஸ்ன்னு நெனச்சா கெய்த்வால் ஃபோருதா கெடைச்சுருக்கு பரவால்ல ரெண்டு ஃபால் இருக்கு ஒய்டு ஒய்டு தான ஒய்டு ஒய்டு குடுத்துட்டா அம்பயர் பரவால்ல பத்து ரன் பதுனோர் த்து ரன் வந்துருக்கு நாலு ஃபால்லா இன்ன ரெண்டு பந்துகள் உண்டுடா ரெண்டு ஃபால்
உம் லாஸ்ட்டு ஃபால்ஸ்
ஆமா லாஸ்ட் ரெண்டு ஃபால்
உம் ஹும்
ஃபோரா இல்ல இல்ல சிங்கிளு ஓடலடா பரவால்ல நூத்தி அ அம்பத்தி நாலு பரவால்லடா டென் ஒரு ஓவர் அடிச்சிருக்கானுங்கடா லாஸ்ட் டேட் பத்து ஓவர்ல லாஸ்ட் ஒன் ஃபால் கெய்கால் ஃபார்முக்கு வந்துட்டான்டா ஒரு வழியா
எவ்ளோ ஃபாலு எவ்ளோ ரன்னு
அறுவது ஃபால் எழுவத்தி இப்ப கடைசியா ஒரு ஃபால் ஃபோல்ரா அறுவது ஃபால் எழுவத்தி நாலு ரன்ரா கெய்த்வால் சூப்பர்ரா ஒன் ஃபிப்டி எயிட்ல முடிச்சு இருக்கானுங்க ஃமேட்ச்ச செவன் விக்கெட்ஸ் சூப்பர் சூப்பர் லாஸ்ட் சேர்டா நம்ம அப்பறம் பாக்கலா ஃபாய் ஹலோ ஹலோ ஹலோ செரி ஃபாய்டா நா கட் பண்றே